ஹலோ
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே தோழி
ம் ஆ சேரிங்க தோழி
ம் இ இப்போ உங்களுக்கு எந்த மாரி உடை வந்து உடுத்த பிடிக்கு அப்டினு இப்ப வந்துட்டு நம்ம வீட்ல இருக்கோனா வந்துட்டு மோஸ்ட்லி என்ன அந்த லேடிஸ்லா என்ன பண்ணுவாங்கனா ஒரு நைட்டிய போட்டுட்டு
பேண்ட் மா ட்ராக் பான்ட் மாதிரி அப்புற ஒரு டீ ஷர்ட் மாரி போடுவாங்க இல்லன்னா வந்துட்டு சில வந்துட்டு என்னன்னா ஒரு சாரி மட்டுந்தா கட்டுவாங்க இப்ப எங்க அத்தயல்லா பாத்தீங்கன்னா சாரி மட்டுமே கட்டுவாங்க அவுங்க வந்துட்டு இது வரைக்கு நைட்டி கூட போட்டதில்ல அப்டின் சொல்ட்டுதா நா கேள்விபட்ரு கே இது வரைக்கு நா பாத்தது இல்ல ஆ அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க ஆனா வந்துட்டு நம்ம ஒரு ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஒரு மாரி இருப்பாங்க ஆனா எங்க அம்மா வந்துட்டு நம்ம ஒரு அ ஊர்ல ஒரு கிராமப்புறம் இல்லாம நார்மல் ஒரு சிட்டி மாரி இருக்கறனால நைட்டி எல்லா போட்டு பழகிருப் காங்க இப்ப நமக்கு எதா ஒடம்பு சரியில்ல அந்த மாரி டைம்ல வயசானவங்களுக்கு ஒரு நைட்டி போட்டுட்டா அவுங்க ஃப்ரீயா அத போட்டுட்டு இருப்பாங்க அந்த மாரி வந்துட்டு எந்த மாரி உடை வந்துட்டு நம்ம அணியறதுக்கு கொஞ்ச வசதியா இருக்கு அந்த மாரி உங்களுக்கு எது இஷ்டம் அந்த மாதிரி கேட்கலான் நெனைச்சே தோழி
கண்டிப்பா நீங்க சொன்னது உண்ம தா தோழி நெறைய பேரு இப்ப ஒடம்பு சரியில்ல அப்படின்னா அதும் வயதானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நைட்டிலியே வந்துட்டு வருவாங்க ஆஸ்பட்டலுக்கு சரி நா வந்து இப்ப சமீபத்துல கூட நா பாத்த ஒரு பிளட் டெஸ்டுக்காக வந்து போயிருக்கக்க கூடிய ஒரு நெலமையில வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து நா பாத்தம்போது அவங்க வந்துட்டு நைட்டிலயே வந்திருந்தாங்க வயசானவங்க தா அவங்க கூட ஒரு அவங்களோட ஒரு பொண்ணு யே வந்திருந்தாங்க அப்ப வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாரி சூழ்நிலல்ல ஏதோ அந்த துணியு வந்து அவங்களுக்கு கம்ஃப டபுளா இருக்கோ அதுதா இப்ப சிலவங்க வந்து பாத்தீங்கனா காட்டன் வந்து போட மாட்டாங்க சிலவங்க வந்து பாத் த்தீங்கனா இந்த பாலிஷ் ஷ்டர் மாரி இருகற துணி வந்து போட மாட்டாங்க அந்த மாரி ஒவ்வொருத்தவங்களு ஒவ்வொரு பிரியம் வந்து இருக்கு நா வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்பு வந்து நைட்டி தா போட்டுட்டு இருந்தே இப்பவு திருமணத்துக்கு அப்பறமா வந்து நைட்டிதா போட்டே ஆனா வந்துட்டு என்னோட கணவர் விருப் இப்ப என்ன அப்டின்னா வந்துட்டு சேலைய கட்டணு வீட்ல இருக்கும்போது கூட சேலை கட்டணு அப்டின்னு சொல்லி திருமணத்துக்கு முன்பு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா வந்து அதியே சாத்தியமே கெடையாது இல்லைங்களா ஏன்னா நமக்கு வந்துட்டு ஆ தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேக்குது தோழி கேக்குது கேக்குது இப்ப வந்து பாத் தீங்கன்னா ஏன்னா வந்துட்டு எல்லா நேரமுமே வந்து நம்மநால அந்த மாரி ஒரு அ ஆனா அந்த மாதிரி ஒரு உடை போட்டிருக்கோங்கும்போது ஏதாவது ஆத்தரோ அவசரோ அப்டிங்கும் போது நம்மனால டக்குன்னு கெளம்பி வெளிய போ முடியு ஆனா இப்ப வந்து நம்ம ஒரு நைட்டில இருந்துட்டு வெளிய போனோ அப்டின்னா நம்ம துணிய மாத்தறக்கோ ஆ அதுக்கெல்லாமே வந்து எப்டியோ பத்து பதினஞ்சி நிம்ஷோ வந்து குறைஞ்ச பட்சம் வந்து எடுத்துரும் இல்லைங்களா அதுலயுமே அந்த இது வந்து சேலைய கட்டிட்டு போறவங்களு வந்து இருக்காங்க சேலைய கட்டி வந்து பழகுனவங்க வந்து எப்டி எப்டின்னா வெரு ரெண்டு நிமிஷத்துலயே வந்து சேலய வந்து கட்டுறவங்களு இருக்குறாங்க எங்களோட அத்தையெல்லா வந்து அப்டிதா சேலையல்லா கட்றதா இருந்தா டக்குன்னு எடுத்து போட்டு அவுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்து கட்டிருவாங்க ஆனா வந்துட்டு இதே நம்மள வந்து கட்ட சொன்னா எனக்கு வந்து கட்ட தெரியாது இன்னொருத்தவங்க தா வந்து கட்டி விடணு சோ அந்த மாரி இருக்கு அப்ப வந்து நமக்கு நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபிளான டிரெஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆ நைட்டி அந்த மாரிதா சொல்ல முடியு ஏ இதே வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்களோட அன்ணிக்குல்லா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பேண்ட ஷர்ட் அந்த மாரி போட்டுப்பாங்க அவுங்க இத்தனைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க ரொம்ப ஏன்னா வந்துட்டு அவுங்க இப்ப அவுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு வந்து ஆச்சி முப்பத்தோரு வயசு இப்ப ஆக போகுது ஆ வரக்கூடிய கொஞ்ச நாட்கள்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவுங்களோட கிலோ வெறு முப்பத்தி ஏழு கிலோதா இத்தனைக்கு அவுங்களுக்கு ஒரு கொழந்த வந்து இருக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒலியா இருப்பாங்க அப்ப அவுங்களுக்கு வந்து என்ன உடை வந்து இது அப்டின்னு வந்து பாத்தா நைட்டி போட்டா அவுங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அந்த மாரி வந்து இருக்கும் போது அவுங்க வந்து இந்த சட்டை கொஞ்சோ பெருசா லென்தா இருக்குற சட்டையும் ஒரு சாப்டோம் வந்து போட்டுக்குவாங்க நைட் ட்ரெஸ் மாரி அவுங்க பெரும்பாலு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு வந்து போறனால சாயங்காலம் மட்டுந்தா வந்து போடுவாங்க அதனால அவுங்க வந்து பாத்தீங்கன்னா ஆ எப்பவுமே வந்து சுடிதாரு அந்த மாரிதா போட்டுப்பாங்க அவுங்களுக்கு வந்து ஏதாவது விசேஷம் கல்யாண த்துக்கு போறாங்க ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போறாங்கன்னா மட்டுந்தா அவுங்க வந்து சேல கட்டிக்குவாங்க ஆ மத்தபடி வந்துட்டு அவுங்க இதாதா இருப்பாங்க அதனால அவுங்களுக்கு வந்துட்டு இந்த சேல கட்டுனாலுமே வந்துட்டு அவுங்களுக்கு நிக்காது ஏன்னா ரொம்ப வந்து ஒல்லியா இருக்கறனால அதனால என்ன அப்டின்னா பாவடை எல்லா நல்லா இது பண்ணி கொஞ்சோ புப்புன்னு தெரியிற மாரிதா இது பண்ணி கட்டுவாங்க தோழி அந்த அளவுக்கு அவுங்க வந்து ஒல்லியா இருப்பாங்க அந்தளவுக்கு என்னென்னா அவுங்கவுங்களுக்கு எது எது கம்ஃபர்டபிளா இருக்கோ அதான போடுவாங்க இல்ல தோழி
கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப செரிதா நா அதே மாதிரிதா நானு இப்ப வந்துட்டு ஒரு வீட்ல இருக்கும் போது வந்து நா ஒரு ட்ராக் பேண்ட் ஒரு டீஷர்ட் மாரி போட்டுப் பே ஏன்னா அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு அப்டின் சொல்லலா அதுவு இருக்குற வெயிலுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு காட்டன் துணி வந்துட்டு வீட்ல போட்டுட்டு இருந்தா எல்லாத்துக்குமே நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது செரி ஏதா இருந்தாலுமே பாக்குறதுக்கு கொஞ்சோ நல்லா நீட்டா இருக்கு அது இல்லாம வந்துட்டு நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு ஒரு ஆ எக்சசைஸ் பண்றோ இப்ப யோகா பண்றோ அந்த மாரி டைம்ல வந்துட்டு நம்ம ஒரு ட்ராக் பேண்ட் போட்ருந்தா நல்லா வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸ்சைஸ் ‌பண்றதுக்கு நறைய‌ நல்லா ஈசியாவு இருக்கூ அப்டின் சொல்லலா அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா இப்ப கா வெளியே போனோ அப்டின்ற ஒரு நேரத்துல வந்துட்டு ஒரு ஒரு சுடிதார் போட்டுக்கறது அந்த மாரிதா வந்து போடுறது என்னோட வழக்கம் சுடிதாருனா இப்ப வந்துட்டு நம்ம முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னானே நா காலேஜ்ல்லாம் போன அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சுடிதார் மட்டுமே தா நா போட்டு பழகிருக்கேன் ஏன்னா வந்துட்டு இப்ப ஒரு செட்டு சுடிதார் இப்ப வாங்குறோனா அதுக்கு ஒரு பேண்டூ பேண்ட்டு அதுக்கப்பறம் ஒரு துப்பட்டான்னு சொல்லிட்டு ஒரு செட்டு மாதிரி வந்துட்டு மெட்டீரியலா வாங்கிடுவோ மெட்டீரியலா வாங்கிட்டு என்ன பண்ணுவன்னா இந்த மாதிரி ஒரு எங்க ஊர்ல அந்த ஒரு எடத்துல ஒரு ஷாப்பிங் ஏரியானே இருக்கு அந்த மெட்டீரியல அப்டியே நம்ம எடுத்துட்டு போயிட்டோனா அங்கே கடையிலேயே வாங்கிட்டு என்ன பண்ணா ஒன் அவர்ல தெச்சு குடுத்துருவாங்க கொண்டு போய் அப்டியே அந்த செட்ட வந்துட்டு குடுத்தோனா ஜஸ்ட் ஒன் அவர் தா ஒரு ரெண்டு மூணு செட்ட குடு அ ஒன் அவர்ல வந்துட்டு நம்ம அளவு எடுத்து நீட்டா தெச்சு குடுத்து எல்லா குடுத்துருவாங்க அவ்ளோ வசதியா அந்த மாதிரி எல்லா இருந்துச்சு அது இல்லாம நமக்கு அந்த மாரி மெட்டீரியலு வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு ஐநூறு ரூபா குள்ளேயே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு செட்டு ஒரு ஒரு மேல ஒரு டாப்பு ஒரு பேண்ட்டு துப்பட்டா எல்லாமே தெச்சிட்லா அந்த மாதிரி ஒரு ஃபுல் செட்டும் வந்துட்டு கெடச்சிரு அந்த மாரி எடுத்துட்டு போயிட்டு நா இப்போ வேலைக்கி போகும்போது செரி ஒரு காலேஜ் படிக்கும்போது செரி இந்த மாரிதா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவ ஒரு நாலஞ்சு செட்டு வந்துட்டு வாங்கி அப்டியே ஒரு ஒன் அவர்ல தெச்சிரு ட்டு அப்டியே எடுத்துட்டு வந்துருவோ அந்த மாரிதா வந்துட்டு பழகி இருந்தோ அது வந்து ரொம்ப நல்லாவு இருக்கும் பாக்கறதுக்கூ அந்த மாதிரி இருந்துச்சு அப்பல்லா அப்ப வந்துட்டு அந்த மாரிதா பண்ணி போயிட்டு அந்த மாரி அது வந்துட்டு எப்டின்னா ஒரு அந்த ட்ரெஸ் ட்ரெஸ்சே வந்து உங்குளுக்கு ரெண்டு மூணு வருஷோங் கூட ஒழைக்கும் ஒண்ணுமே ஆகாது எவ்ளோ தோச்சு தோ தோச்சாலு வந்துட்டு ஒண்ணுமே ஆகாது அந்த மெட்டீரியல் அந்த மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டியா இருந்துச்சு ஆனா நாள் ஆக ஆக இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு குர்த்தா அந்த மாதிரியேதா நம்ம வந்துட்டு ஒரு ஆ டெய்லி வேர் மாதிரி ஒரு குர்தாவேதா கெடைக்குது அதுவு வந்துட்டு நம்ம இருக்கறதே ஒரு நாலஞ்சு கடைகள் தா இருக்கு அந்த கடையில நம்ம ஒரு குர்த்தா வாங்கணுனா ஆ இப்ப ஒரு ஒரு குர்த்தா நம்ம போடிருக்கோனா அதே கலரு டிஃப்ரெண்ட் கலர்ல வந்துட்டு நம்ம வெளியே எங்கேயாவ்து போகும் போது வேற ஒருத்தர் அணிந்து இருக்கிறத நம்மால பாக்க முடியுது அத பாக்கும் போதே நமக்கு கொஞ்சொ சிரிப்பா வருது என்னடா இது நம்ப போட்ருக்க டிரெஸ்ஸே அவுங்களும் போட்ருக்காங்களே அப்டின்ற மாரி எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரி இப்போ டிரஸ் பண்ற மாரி ஏன்னா இருக்கிறதே ஒரு நாலஞ்சு கடைகள் தான் எல்லாருமே அங்கதா எடுத் க்குறாங்க குர்தா அப்டின்ற மாரி ஆயிடுச்சி அந்த மாரி வந்துட்டு நறைய எடத்துல வந்துட்டு நா பாத்துட்டே சமூக ஒரு அ கடைகள்லந்தனா ஆன்லைன்ல நம்ம வாங்குனா கூட செரி அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு தடவ நானு வெளியே ஒரு ட்ரிப் மாதிரி போயிரு போட்ருந்தாங்க அத பாத்துட்டு எனக்கு அவுங்கள பாக்கறதா திரும்பிக்கறதா அப்டின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதரி ஒரு மாதரி சங்கட்டமா போச்சு அப்டி சொல்லலா அந்த மாரி நறைய தடவ அந்த மாரி எனக்கு நடந்துருச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ந்த நம்ம உடையிற உடை எல்லாமே வந்துட்டு எல்லாமே மாறிருக்கு அப்டின் சொல்லலா ஒரு சுடிதார்னா இப் இப்ப நம்ம ஆன்லைன்ல வாங்கனா அத ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி ஆகுது ஆ அந்த மாதிரி ஃபுல் செட் மாதிரி அவுங்களே தெச்சியே வந்துட்டு ஒரு ஃபுல் செட் மாதிரி வந்துட்டு விக்க ஆரம்பிச்சட்டாங்க அந்த மாதிரி வந்துட்டு நறைய டிரெஸ் வந்துருச்சு அப்பிடின்னு சொல்லலாம் சோ இப்பெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டோம் ஒரு குர்த் குர்தா அதுக்கப்பற ஒரு லெகின்ஸ் சொல்றாங்களே அந்த மாதிரி லெகின்ஸ போட்டு குர்த்தா போட்டுட்டு அப்பிடியே போறது வர்றது அந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு துப்பட்டான்றது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு யூஸே பண்ணது கெடையாது அப்பட ரொம்ப பாப்பா நாய்ஸ் அதிகமா இருக்குது
கண்டிப்பா தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க நானுமே வந்துட்டு இங்க அப்பிடிதான் இந்த மாதிரி மொதல்ல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி துணி எடுத்துதான் வந்துட்டு தைச்சுட்டு இருப்போம் எப்போன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ப ஒரு பதினோராம் பன்னினெண்டாம் வகுப்பு படிக்கும்போது அப்பறமா எல்லாம் வந்து மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் பெருசா வந்தது இல்ல நம்ம ஊர்ல வந்து அந்த அளவுக்கு வரல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு நான் வளந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி வந்து துணிங்கள வந்து தைச்சு போட்டா எங்க அம்மா நல்லா இல்ல அப்டின்ற காரணத்தினால செரி அப்பிடின்னு சொல்லிட்டு நான் இப்ப என்ன பண்றேன் அப்பிடின்னா நாங்க ஆல்ரெடி வந்து வெளிய போயி வாங்குறது கெடையாது இந்த சமூக வலைதளங்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நறைய ஆப் இப்பல்லாமே இருக்கு நம் ஆன்லைன்ல ஆர்டர் பட்டோம்னா கொண்டு வந்து குடுத்துருவாங்க அந்த மாரி இருக்கக்கூடிய ஆப்ல எல்லாம் வந்து ஆ இப்ப வந்து டாப்பு தனியா டாப் பூ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாாக் சாப்ட் டைப்லல்லா இருக்கும் அதே மாரி எனக்கு நா கொஞ்சோ நல்லா ஹைட்டா இருக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த அம்பர்லா டாப் மாதிரில்லாம் வாங்கிலாம் அது வந்து ஃபுல்லா கவர் ஆகும்போது நம்மள வந்து பருமனா ஓ அப்பிடின்னா நம்மள வந்து ஒல்லியா தான் காட்டும் நம்ம ஷேப்பும் வந்து சேத்து காட்டும் சொல்ற மாரி இருக்கிறனால அது மட்டு இல்லாம நம்ம வந்து வெளிய எங்கயாவ சுற்றுலா பயணம் போவோ பறந்து ட்டுருக்கோ அதெல்லாமே நமக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி அம்பர்லா டாப் மாரி வாங்கிட்டோம் அப்பிடின்னா நம்ம வந்து நம்ம வீட்ல குடும்பத்தினர்களோட நம்பளோட வீட்ல வந்து இருக்கும் போது அத்த மாமா வீட்ல அத்த மாமா எல்லாம் இருக்கும் போது அங்கெல்லாம் போட மாட்டேன் நம்ம வீட்டுக்கார கவனி மாமாவு இருக்காங்க அப்டிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அந்த டாப் மட்டும் போட்டோம்னாலே போது மாறினதா இருக்கும் ஏன்னா நம்ம ரெடி ஆயிட்டு ட்டு நம்ப வந்து திடீர்னு வெளிய போற நேரத்துல வந்து நம்ம ரெஸ் ரூம் யூஸ் பண்ணுவோ அந்த மாறி சமயத்துல நம்ம பேண்ட் போட்டா நம்ம அன் கம் கம்பர்டபுளா இருக்கும் இதுவே நமக்கு வந்து அந்த டாப் இப்பயே வந்து உங்களுக்கு முட்டி கீழே வரைக்கும் வருது அப்டிங்கும் போது அதுவே ஒரு ஒரு ஃப்ராக் மாறி தான் இருக்கும் இல்லைங்களா அதனால அதுவே போதுமானதா இருக்கோ அந்த இது வாங்கிக்குவேன் அதே மாறி பாத்தீங்கன்னா ஒரு லெகின்ஸ் ஒரு ஷாலு சேம் கலர்ல அவ்ளவு தான் இதுதான் வந்து என்னோடைய இது தனித்தனியா வாங்கிகிவேன் இப்ப கூட சமீபத்துல என் கணவருக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள்ல திரும்ப இது பிறந்த நாள் வருது அப்டிங்கிற காரணத் னால வந்துட்டு துணி வாங்க போயிருந்தோம் அப்பமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து துணி எடுத்ததுமே வந்துட்டு செட்டா எடுக்கல ஏன்னா வந்துட்டு அவுங்க என்னதான் கடக்கார செட் மெட்டா இருக்கிறது காமிச்சாலும் அங்க தனித்தனியா இருக்கறது தான் வந்துட்டு தேர்ந்தெடுத்தோம் தோழி அந்த மாதிரி எடுக்கும் போது என் கணவருக்கும் அப்ப இப்பிடிதான் வந்துட்டு இவ டிரெஸ் வந்து போடுவாளா அப்பிடிங்கறது அவருக்குமே ஒரு ஐடியா கடைச்சதுன்னு சொல்லலாம் தோழி
கண்டிப்பா ஆமா நீங்க சொன்னது ரொம்ப செரிதான் இப்ப வந்துட்டு குர்த்தாக்கு பதில் நம்ம எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய லாங் இது மாறி வாங்கிட்டோம்னா வந்துட்டு அதுக்கு ஒரு உள்ள ஒரு சின்ன ஒரு லெகின்ஸோ ஏதோ ஒன்னு போட்டு டு அதுக்கப்பறஒரு துப்பாட்டாவ போட்டா முடுஞ்சுது அந்த மாரி தா இப்ப நானு வந்துட்டு ஃபுல்லா இந்த ஷாப்பிங் இதுவே வந்துட்டு எல்லாமே மாறிடுச்சு அப்டின்னு சொல்லலா ஒரு செட் அவ்ளோதா அதோட வந்துட்டு நம்ம துணி எடுத்து தக்கிறதோ ஏனா இப்ப தக்கிறதுக்கு குடுத்தா கூட நமக்கு வந்து அந்த அளவுக்கு செ ட்டாக மாட்டேங்கிது அப்டின்னு சொல்லா தச்சு வராதே வந்துட்டு நம்ம ஒரு செட்டா வாங்குறதே வந்துட்டு ரொம்ப வ நீட்டா வந்துட்டு தச்சு வருது அப்டின்னு சொல்லா அப்பிடி ஏதாவது நம்ம கொஞ்ச லூஸா இருந்தா கூட சைட்ல ஒரு சு சும்மா ஒரு தையல் போட்டுட்டா முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி வந்துட்டு நெறைய ஆ புதுசுபுதுசா வந்துருச்சு அப்டின்னு சொன்னா காலங்களு மாறிடுச்சு அப்டின்னு எனக்கு அ ம் பழைசு நெனைக்கும் போது வந்துட்டு இது புது புதுசா இருக்கிற துனால உங்ககிட்ட அ பகிர்ந்துக்கணுனு தோணுச்சு தோழி இப்போ நம்ம ஆ நேரமு முடிஞ்சிருச்சு இன்னொரு வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலா தோழி ரொம்ப நன்றி
நன்றிங்க தோழி நன்றி